வணக்கம்ப்பா என்ன பண்றீங்க
சும்மாதாப்பா இப்பதா சாப்ட்டு முடிச்சோ
ம்
நானு சாப்ட்டுட்டு தாப்பா சும்மா உக்காந்துட்டு இருக்கே என்ன பண்றதுன்னு தெரியில போர் அடிக்குது
நாங்க போர் அடிக்குதுன்ட்டுதா என்ன பண்ணோ ஃபிரண்ட்ஸ் எல்லாச் சேர்ந்து எங்கேயாச்சு வெளியே போலா ரொம்ப போரிங்கா இருக்கே அப்டின்ட்டு பேசிட்டு செரி ஹஸ்பண்டுங்க தா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட்டிட்டு போ மாட்டேன்றாங்கோ சேரி அவுங்கள எல்லா கேட்டு கெஞ்சி யார் போறோங்க அப்டின்ட்டு நம்புளுக் நம்ப்ளே ஏ போக்கூடாது லேடிஸ் மட்டு இப்டி பிளான் பண்ணிட்டு நாங்க பிரெண்ட்ஸ் எல்லா லேடிஸ் மட்டு பிளான் பண்ணிட்டு போனோ பா படத்துக்கு போலான்ட்டு பிளான் பண்ணிட்டு
ம்
கட்டா குஸ்தி டூ பட போயிருந்தோப்பா சூப்பரா இருந்தது செம்ம காமெடி ஆமா நா எல்லா எதிர்பாக்கவே இல்ல ஆ நல்லா காமெடியா போகவு இன்ட்ரெஸ்டிங்கா ஒக்கான்டோப்பா ஒரு மாரி ஓகே லேடிஸ்னா ஆ ஒரு இதுவா நம்ம இருக்கணு எடுத்துக்காட்டா ஒடிஞ்சிப் போய் ஒக்கார கூடாது நெறைய பேர் அடிக்கிறது செய்றது இதெல்லா பண்றாங்க இல்லையா அதனால நம்ம அந்த குஸ்தி எல்லா அந்த கத்துட்டு வந்தாக்க ரொம்போ நல்லா இருக்கு இப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு லைஃப்ல அதனால நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணி பாத்தோ
அப்ப என்ன பண்ணிக்கோங்க நீங்களு குஸ்தியோ இல்ல கராத்திவோ ஏதாவது ஒன்ன கத்து வச்சுக்கோங்க
ம்
தேவப்படு வீட்ல ஆமாதன
ஆமாங்கோ அதுக்குதா சொல்றே அது ஒரு எடுத்துக்காட் டா இருக்குது கண்டிப்பா இது வந்து எல்லா பெண்ணுங்களு பாக்க கூ பாக்க வேண்டிய படோ உண்மலே ரொம்ப நல்லா இருந்தது அதுதா இப்டியே பாத்துட்டு வந்தோ அவுங்க ஒரு இன் இன்ஸ்பிரேஷனா வச்சி கூட ஒரு ப ப்போ பொண்ணுன்றது சாதாரண கெடையாது நம்மள சாதிக் கிலா முன்னேறலான்றது ஒரு செம உதார்ணமா இருந்துச்சு நல்லா இருந்துது படோ
அது இப்ப இருக்குற காலேஜ்ஜூ பசங்க என் பையேப்பா என்ன சொல்லிட்டுருக் கானா அம்மா நா நாளைக்கி எக்ஸாம் முடிச்சு ஊருக்கு வர போறே சினிமாக்கு போனு ஆஹ் டீசல் காசு எல்லா ரெடி பண்ணி வெச்சுக்கோ நா வந்து படத்துக் போறேனா என்ன படத்துக்கு பா போரென்ன கட்டா குஸ்தியா புருஷனு பொண்டாட்டியு அடிச்சிக்கிறாங்களா அத போய் பாக்கணு அப்ப புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர அடிச்சிக்கிறது அடி வாங்கறதெல்லா இவுங்களுக்கு ஒரு காமெடியா இருக்கு
காமெடியா இருக்கு அப்ப நம்மெல்து கூட அப்டிதான யோசிப்பாங்க யோஸ்சுபாருங்க பசங்க முன்னாடி சண்ட போறது செய்றது எல்லா கூடோ
ஆம்மா
ம் இன்னொனு என்ன தெரியுமாங்கோ ஆ நம்ப வந்து நெனை க்கிறோ இப்டி நெறைய ஜென்சுங்களுக்கு வந்து வைஃப்கு என்ன டேலண்ட் இருக்கு அவுங்களுக்குள்ள என்ன இருக்குன்றதே புரிஞ்சு காமயே அஹ் ஸ்செ ரொம்ப வருஷோ ஓட்டிர்றாங்கோ அது அது கூட ஒரு உதாரணமா அந்த படத்துல காட்டிருக்காங்க பாருங்க ஒரு ஸ்டேஜ்லதா வந் து ஓ இவுங்களுக்படிக்கவே தெரியு அவுங்கள வந்து ஒரு இதுவா பீக்ரேட் மோட்டிவேஷன் பண்ணாம பண்ணாம ஒரு டிமோட்டிவ் பண்ணி பண்ணி கீழ தாழ்த்தியே வச்சிருப்பாங்கோ அந்த ஆனா அது வந்து இல்ல நா அப்டி கெடையாதுன்ட்டு அவுங்க ஒய்ஃப் வந்து கருணாஸ் நடிச்சிருக்காங்கோ அதுல அவுங்க ஒய்ஃப் கேரக்டர் வந்து சூப்பரா ஆ அது அந்த ஆஃப்பு பாஸ்ட் ஆஃப் பப்ரோ பண்றது ரொம்ப நல்லாரு எல்லாமே காரு ஓட்டுவாங்க நல்லா அவுங்களே எடுத்து சைனி இங்கிலீஷ் பேசுது எல்லா லாங்குவேஜ்ஸ்சு பேசுது பி ஏ படிச்சிருப்பாங்கோ இவுங்க நெனிச்சிருப்பாங்கோ அவுங்க ஒண்ணுமே படிக்கிலே எதுக்குமே வேஸ்ட்டு எதுக்குமே யூஸ் இல்லன்ற மாரி ஒரு அடிமியா நடத்தினு இருப்பாங்க அந்த வீட்ல ஆஹ் அந்த மாரி வந்து நெறைய பேர் நடத்துறாங்க இல்லையா அதுக்கொரு எக்ஸாம்பெளாருக்கு
அதுல வந்துட்டு இவுங்க படிக்காத பொண்ணுங்கள தா கல்யாண பண்ணுவார்ணோ ஆம்ளைங்க ஆம்பளைங்க மேல இருக்கனு அப்டின் நெனச்சுதா இவுங்க ஃபஸ்ட்டு பார்ட்ல கல்யாண பண்ண வந்துர்ப்பாங்க அதுக்காக கல்யானோ ஆகணுன்றது க்காகவே நறைய பேர் வந்து அந்த கால்த்துல படுச்ச பொண்ணு கூட படிக்கலன் சொல்லி கல்யாணம் பண்ணிம் குடுப்பாங்க அதாவ்தே பொண்ணு விட மாப்ள அதிக்மா படுச்சுரு பொணு அப்படின்றத்தா அந்த காலத்துல வந்துட்டு அ ஒரு இதா இருந்தது அத்னால படிச்ச பொண்ணுங்களே தெரியாம் படிக்க வஷ்ட்டோ மாப்ள கெடைக் மாட்டந்து அடின் சொல்லிட்டு உம் படிப்பு வந்துட்டு கம்மியா சொல்வாங்க இல்ல நாங்க அஞ்சாவ்தா படிச்சிருக்கோ பத்தாவ்தா படிச்சிர்க்காங்கன் சொல்லி டிட்டிகிரியே முடுச்சிர்ந்தாலு ஆனா இப்போ அதுக்கேத்த மாதிரி இப்ப இருக்குற காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா பொண்ணு எவ்ளோக் எவ்ளோ படிச்சிருக்காங்களோ அந்தளவுக்கு வரதட்ச்ணே கொரசச்சிட்டாங்க
உம் கரெக்டு தா உண்மதா இன்னொன்னு இப்போ பொண் இப்பி இருக்கற காலகட்டத்துல பொண்ணு கிடைக்கிற்துன்றதே பெரிய மேட்டரா இருக்குப்பா பொண்ணுங்க அவ்ளோவா அவைலபிள் டப்பா கெடிக்கு மாட்றன்தாங்கோ எவ்ளோ தேட்றாங்க தேட்றாங் மாப்ள நறியா இருக்காங்கோ பொண்ணுங்கது கொஞ்சு கம்மி ஆய்ச்சு என் இங் எங்க சைடு பொற்த்திக்க நெறியா பொண்ணு வந்து தெடிட்டே இருக்காங் அந்த மாரி இருக்கு என்னக் அதனால் நீ ஒண்ணுமே போட்னனாலா பரவால்ல வெளிய பொண்ண மட்ட அனுப்னா போதுன்ற நெலம இப்ப வந்தாச்சு திர்த்திரு காலாத
என்னா நீங்க இந்த நீயா நானா ப்ரோக்ராம்ல பாத்தீங்ளா மின்னலா ஆம்லைங்க வந்துட்டு பொண்ணுங்க இப்டி வேணு அப்டி வேணுனு கேப்பாங்க இப்பல்லா ஆம்ளைங்க சாய்ஸே கடையாது பெண்களோட சாய்ஸ் மட்டுன்ஹா நீ இவ்ளோ சம்பார்ச்சா மட்டுன்தா உனக்கு கல்யாணோன்றது
ஆமா நீயு நானு சரி சமமா வீட்ல வேலவு பங்கு எட்த்து செய்ணு நீ அதின்னா நா மட் ட்டு செய்ணுமான்ற ஒர் கேள்வி நல்லாருக்கு அந்த ப்ரோக்ராம் குடு சில டைம் பாப்ப அப்பறோ மாமியார் மருமகளுக்குளுக்குளு ஓய் இந்த அ ப்ரச்சனைங்க ஸ்டாட் ஆகு ஏ நா அஞ்சி மணிக் எழ்ந்தமான்றது பொண்ணுங்கன்னா அஞ்சு மணிக் தா எழுந்தோன்றது மாமியா இரும்பாரு சில மாமியார்மாங்கோ சில மாமியாருங்கொ நா இப்ப வர்க்கி பத்து மணி வரைய் தூங்க வச்சுதா மருமக்ள பாத்துக்குறேன்ட்டுன்னு நறிய பாப்போங்க அந்த நீ நாஹ காம்டியா போகு இவ்ங்களு ஆப்போசிட்டா பேஸ்ருங்களா சமையா பேஸ் வாங்க ஒருவத்தர் ராய்ஜ் ஏ வாய்ஸ் வந்து ரேய்ஸ் பண்ணி அப்டியே சமையா பேசுவாங்க நல்லா இருக்கு பாத்துர்க்கே ஆமா
இதே மாரி சி தமிழ்ல கூட ஒரு ப்ரோக்ராம் இருக்கே என்ன ப்ரோக்ராம் பா அது தமிழா தமிழாவா
அது நா பாத்ததில்லப்பா நீயா நானா தா நெற்யா பாத் உ
ம் அதுலயு இதே மார் தாம்ப்பா பேசுறாங்க
உம் இது கோபிநாத்தா
ஆ இதுல கோபிநாத்து அவரு பேரு எனக்கு தெரிய்ல ஆனா அதுல்யு இதே மாரி பேட்டி தா கொடுக்
யற்ந்துட்டாரு இந்தா நா யாரோ இதுக் முன்னாடி குறோ கோபிநாத்தோ அது யாரன் சரியா திட்ட பட் யறந்துட்டாங்கன் கேள்விப்பட்ட இதுக் முன்னாடி நீயா நானா ப்ரோகிராம் பண்ணிட்ருந்தோம்
அது தெரிலிங்ளே இப்ப கோபிநாத்தொல்லா ஐயோ கோபிநாத்தெல்லா கடையாது
அப்டிங்லா ஐயையோ தெரிலிங்கோ எனக் பேர் தெரிலே ஆவ் பட் வந்து அ இது முன்னாடி ப்ரோக்ராம் நன்த்துட்டு இந்தவங்க அ இதோ ஹாட் அட்டாக்கு இதோ ஆயி அ தவறிட்டாரென்ட்டு கெளிவிப்பட்டோமொ நூஸ் வந்துதாம் எ இதிலே யூடியூப்லதா எதுல்யோ வந்துச்சு
ஓ ஒர் சில டைம்லே யூடியூப்ல தப்பு தப்பா சொல்றாங்க
ஆமா
யூடியூப்லே அதாவது ஃபிரெண்ட்ல வந்துட்டு ஒருத்தரோட போட்டோ காமிப்பாங்க ஐயோ இவுரு எறந்துட்டாரா அப்டின்னு சொல்லிட்டு அத பாத்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள தா அந்த மாரி போட்டிருப்பாங்க
ஆமா ஆமா ஆமா அப்புற பாத்தா அது அப்புறமா வதந்தின்றது போட்டு வுட்டுருவாங்க பின்னாடி சும்மா ட்ரோல் சும்மாவே சொல்லி நியூஸு பேக் நியூஸ் போடாதீங்க அப்டின்னு அதெல்லா நெறைய பண்றாங்கதா வந்து கன்ஃப்யூஸன் னா நா கேட்டன்ப்பா என்க்கு தெரியாது அப்பத்துல யாரு ப்ரோக்ராம் நடத்துக்கோ நா அப்ப நெனைச்ச ஐயோ இந்த இந்த கேரக்டருக்கு அவருதா சூட்டபிளா இருந்தாரே நல்லா இருந்தாரே அப்டின்ட்டு யோசிச்சுட்டு இருந்த அது அவரு பேசுறது உ
உங்களுக்கு கோபிநாத்த பிடிக்குமா
ஆ கோபிநாத் நல்லா பேசுவாருல்ல
ஆமா ஏன்னா நானு கோபிநாத் ஃபேன் தா அதுக்கு தா கேட்ட
ஆமா நல்லா பேசுவாரு அதனால புடிக்கு
ம்
நானு அவ்வளவா பாக்கறதுல சில டைம் எப்பயாச்சு டைம் ஃப்ரீயா இருந்தா பாப்ப அப்டி இல்லன்னா மொபைல வரு அந்த மொபைல்ல அந்த கொஞ்ச நேரனாலு அத அப்டியே போட்டுப் போட்டு பாப்ப
ஓ எனக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து அந்த கோபிநாத் ப்ரோக்ராம் வரும்போதுருந்து அவரோடய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு நெறைய ப்ரோக்ராம்ல அவரு பண்ணலா அதிகமா அப்ரோ கிராம்ஸ் எடுக்குறது இல்லன்னு நெனக்கிற
ம் ம் தெரியல ஆமா நா அது ஒன்னுத்துல பாத்திருக்க அவரு வேற எதுலயு பண்ணது பாத்தது இல்ல ஆனா இது விஜய் டிவின்னு போயிட்டாவே நல்லா அதா அவங்க பப்ளிக்சிட்டி ஆயறாங்கல்லா
ஆமாப்பா ஆனா அவரோட டார்கெட் என்னன்னா அந்த ஒரு ப்ரோக்ராம்ல்ல மட்டுதா இருப்ப
ம் ஹூம் ஆனா அவருக்கு நெறைய வாய்ப்பு வந்திருக்கு ஏன்னா இதுல சூப்பரா பண்ணாரு இல்லையா அதனால வாய்ப்பு எல்லா நெறைய என்னாவோ வந்திருக்கு அவரு ட்ரை பண்ணல போல ஒண்ணுக்கு போயிட்டாவே அப்டியே உம் நெறைய நெறைய வாய்ப்பு அதா விஜய் டிவில போயிட்டா நெறையா டைரக்டா சன் டிவி எல்லா நெறையா இது பண்ணிட்டே இருப்பாங்களா கூப்டுட்டே இருப்பாங்களா
ம் ம்
பேஃமஸ் ஆயிட்டாவே நெறைய பேரு விஜய் டீவில பேமஸ் ஆயிட்டு வந்தவங்க தான்ங்கப்பா இதுல எல்லா சன் டிவி எல்லா ஜி தமிழு ஜீ தமிழ் விஜய் டிவி இப்டி வந்தவங்க தா எல்லாருமே சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லா
ம்ஹும்
ஆமா அதுல நல்லா போயிட்டு பப்ளிசிட்டி ஆயிறாங்க அதுக்கப்புறோ அப்டியே இதுல எடுத்துக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால
எப்பா மதியியானோ நல்லா தூங்குனேன் திருப்பி திருப்பி எனக்கு கோட்டுவாய் வந்துட்டே இருக்கு
ஆ ஒடம்பு இதுவ அப்டியே டயடு டயர்னஸ் போல
அது டயர்டா இல்ல என்ன ரீசனுன்னு தெரியல ஆனா ஒரு சிலர் அது கூட ஒரு நோயின்னு சொல்றாங்க தெரியுமா
என் நெறையா வரும்ப்பா அப்டின்னு பாத்தா நோயினாக்கா எனக்கு அது நோய் இருக்குதா சும்மா சும்மாவே பகல் டைம்ல
ம்
அது வந்து என்னன்னா இது இருக்கனால அப்டி ஸ்ட்ரெஸ்ஸு இந்த இதுனால அப்டி கூட வருதுன்றாங்கோ நம்ப ரொம்ப சோர்வால இது இருந்தாக்க அந்த மாரி வந்து அடிக்கடி போட்டுவாயி தூங்குற மாரி இது எனக்கு அது நெறையா வரும்ப்பா ஒரு நாளைக்கு நெறையா இது பண்ணுவ
நா ஈவினிங்கும் வந்து ஒரு மண்நேர தூங்குனங்க வெளியே போயிட்டு வந்து டயட் ல திடீர்னு நல்லாவே தூக்கம் வந்துடுச்சு வந்து ஒரு ஒன்னார் தூங்கி ஏந்ச்ச எப்பயும் ஒரு ரெண்டு மணி மூணு மணியாது ஆகு இப் போ தூக்கம் வர்ற மாரியே இருக்கா போய் படுத்துட்டேனா கூட எனக்கு தூக்கம் வராது அப்பயு ரெண்டு மூணு மணி வரைக்கும் முழுச்சிட்டு தா இருப்ப
இல்லீங்க எனக்கு நைட்ல பொறுத்த வரைக்கு இந்த சம்மர்ல மட்டு ரொம்ப அப்டியே டிஸ்டர்ப் ஆயி தூக்கம் வராம இருக் கு ஆ மத்தபடி எல்லா வந்து நல்லா தூங்கிடுவோங்க பாத்தாவே அது படுத்தாவே தூக்க வந்துரு அதுவு குளிர் காலத்துல எல்லா படுத்த ஒடனே டக்குன்னு தூக்க வந்துரு தூக்க வெரைக்கும் மத்தியமு செரி நைட்லயு செரி
ம்
படுத்தவொன்னே நல்லா தூக்க வந்துருதுங்க எனக்கு நல்லா தூங்குற பழக்கோ உண்டு எனக்கு அப்பத்துல இருந்து செரி அதுவு மதியல்லா கேக்கவே வேணா படுத்துவொன்னே அப்டியே கண் சொக்கிட்டு இருக்கு ஃபுல்லா
ஐயோ நா எல்லா தூங்கி தூங்கியே தா இப்போ ஒடம்பு குண்டு ஆகணு கண்டிப்பா தூங்கியாணுன்னு அதிகமா தூங்குவ அதாவது கொழந்தைங்க இல்ல என்னோட கொழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டேன்னா காலையில கரெக்டாக அனுப்பிட்டு ஒம்போது மணிக்கு படுப்பேப்பா ஒரு ஒரு மண் நேரோ அப்டியே ஃபோன நோண்டிட்டு அத நா எடுத்து வெச்சுட்டு தூங்கிடுவ தூக்கோ இருக்கு தூங்கிட்டேன்னா திருப்பி நாலு மணிக்கு தா எழுவனே நடுவுல சாப்பாடு கூட சாப்புட மாட்ட அந்த
அந்தளவுக்கு கண்டினியூஸா தூங்குவீங்களா நீங்கோ நா அப்டி கெடையாது சும்மா ஒரு ஆஃப் ஃபனவர் ஒன்னவர் இப்டி தூக்கோ தா தவர ஆ நீங்க சொல் ற மாரிக்கு நா நாலு மணி வரையு அப்டி எல்லா சாப்பாடு இல்லாம தூக் நம்புள்ட்ட அதெல்லா முடியாது ஒன்னு சாப்ட்டுட்டா மூணு மணிக்கு ஆரம்பிப் ப தூங்கத்துக்கு நால்ர மணி போல எழுந்துருவ நாலு நால்ரைக்கு எழுந்துருவ அப்டி இல்லியா ஆ எத எந்த டைம் மதிய ஏதாச்சு ஒரு மணி பன்னெண்டு மணி அப்டி தூங்கணேன்னா ஒரு மணி ஒன்றைக் எந்துருவ இப்படி ஒன்னவர் டூ ஹவர்ஸ்குள்ளதா முடிச்சுப்ப
அப்போ அந்த மாரி தூங்கிட்டு இருந்த ஆனா இப்போ அந்த மாரி தூக்கமே வரமாட்டேன்து நல்ல தூக்கோ அப்டின்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நிம்மதியான ஒரு தூக்கன்றது
ம் ம் சில டைம் அப்டி ஆவும் போல
ம்
அதனால அது நம்ப வரம்போது நல்லா தூங்கி இது பண்ணிக்கணும்ப்பா சொன்ன மாரி இப்ப எங்க அப்பா அம்மால்லா கூட தூக்கமே ங்கிறதுலன்றாங்க அவ்ளவா ஏன்னா அவுங்களுக்கு வந்து ஏஜ் ஆகுதுன்றது ப்ராப்ளம்தா
ஏஜ் ஆனா தூக்க வராதுங்களா
இல்லியே கை வலி கால் வலி அந்த வலி இந்த வலி நா எல்லா எடுத்து போணுமா ஏஜ் ஆயிட்டாதா கண்டிப்பா தூக்க வராதுன்றாங்கோ பொரண்டு பொரண்டு படுத்துன்னு ப்பாங்க எல்லா வலியு அப்பதாங்க எல்லா தெரியு ஆஃப்டர் ஃபிஃப்டிக்கு மேல வ நல்லா கடவுள குடுத்துட்டா ஆரோக்கியமான லைஃபு நல்லா போயிர்றாங்க சிலரு எங்க அத்தைையெல்லா பாத்தா கூடோ இன்னிக் கூட ஆக்டிவா சுறுசுறுப்பா ஒன்னு இல்லிங்கோ ஏ பாப்பா வந்து கொஞ்ச கருப்பா இருந்தா அதனால வந்து பிளாக்கா இருக்காங்கட்டுன்னு எங்க அண்ணி என்ன பண்ணாங்கோ நல்லா கல்ல மாவு ஆ நம்ப செரி பார்த்து கல்ல தொடர்லாமா
சரிங்க சரிங்க நன்றிங்க